ஹலோ பேசலாம் ம் கேக்குது சார் சார் பேசலாமா தோழர்
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது தோழர் பேசலாமா
ஆ பேசலா பேசலா நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே சாப்ட்டீங்ளா என்ன சாப்ட்டீங்க
சாப்பாடு சப்பாத்தி சாப்ட்டேன் தோழர் நீங்க என்ன சாப்ட்டீங்க தோழர்
கேக்குதா ஹலோ
ஆ கேக்குது தோழர் நீங்க பேசிறது எனக்கு கிளியராவே கேக்குது
ம்
பேசுறது எனக்கே கேக்குது நா பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சில நேரத்துல வந்து கொஞ்ச விட்டு விட்டு கேட்டுச்சு வேற ஒன்னு இல்ல
ஆ சரி தோழ
என்ன சப்படேங்க சொன்னீங்க சா
சப்பாத்தி தோழ
ஆ சரி சரி சரி நா வந் ந தோச அப்புறம் வந்து அ முட்ட தோச ஆ ஊத்தாப்ப ஆ அந்த மாதிரி சாப்பிட்ட நானே
உம் சரி தோழர்
பலி செஞ்ச செஞ்ச மீன் குழம்பு இருஞச்சு ஆஹ் மீன் குழம்பு வந்து கொஞ்ச தொட்டு சாப்பிட்ட நல்லா நல்லா இருந்துச்சு அருமையா இருந்துச்சு
சரி தோழர் நீங்க சமைப்பீங்களா தோழர்
சமைக்கல்லா வந்து அவ்ளவு தெரியாது ஓரளவுக்கு தெரியு தோச சட்னி கார சட்னி அப்புறம் வந்து ஆ இந்த ஆ சிக்கன் கொழம்பு மீன குழம்பு அந்த மாதல செய்வேன் பெருசா எல்லா கிடையாது நீங்க எப்படி
ஆ தோழர் நா வந்து அ ஹவுஸ் வைஃப் தோழர் குடும்ப தழவிங்கிறதுனால எல்லா சமையலுமே எனக்கு தெரியு தோழர்
உம் கண்டிப்பா கண்டிப்பா தெரிஞ்ஜே அவனு நீங்க தா வந்து உங்க கணவ உங்க கணவனுக்கு உங்க பிள்ளை கீல்ல எல்லாத்துக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணு
ஆமா தோழர்
ய யார போட்டு தட்டுறாங்க என்ன தட்டுறாங்க
சவுண்டு கேக்குத தோழர்
ஆமா மா
செரி தோழர்
உம்
தோச தவிர வேற எதுவு செய்ய தெரியாதா தோழர்
புரில
தோச தவிர வேற எதுமே செய்ய தெரியாதா
தோச தவிர வேற ஆ என்ன சொல்றதுன்னா வந்து செய்ய தெரியு ஏனா யூட்யூப்ப பாத்து பாத்து செஞ்சுடுவ அவ்ளோ பெரிய விஷ்யோ கெடையாது என்ன மொதல்ல அந்த காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கூ சமைக்கிறதெல்லா கேட்கணு எல்லாட்டையு ஏ எப்டி இது அதுன்ட்டு ஆ இப்ப அப்டி கெடையாதுல்ல யூ ட்யூப்ல போட்டாலே வந்து உங்களுக்கு எல்லா தெரிஞ்சுருது பல பேர்கள் இருக்காங்க உங்கள மாரி வீட்லயே வீட் லயே இருக்குறவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாரி சமைக்கூ போது ஆ படம்லா எடுத்து அத அப்டி யூ ட்யூப்ல போட்றாங்க அது மூலியமா பல மக்களுக்களுக்கு வந்து உதவியாருக்கு எனக்கூ வந்து சில நேரத்துல என்ன தா சமைக்கிறதுன்னு சொல்லி தெரியாது டப்புன்னு பாத்தா நா வந்து ஆ யூ ட்யூப் போட்டு பாப்பே பிரியாணியா இருக்கட்டூ என்னவேனா இருக்கட்டூ போட்டு பாத்தாலே தெளிவா எல் அதே காட்டி குடுத்துருது
ஆமா தோழர்
இப்போ ஆ இப்போ ஆ ம் யூ ட்யூப்ல பாத்தீங்கன்னா எப்டின்னா ஆ இப்ப சில நம்மதுலே இப்ப பொதுவா அவுங்க போடுவாங்க அஞ்சு பேருக்கு நீ சமைக்கணு பத்து பேருக்கு நீங்க சமைக்கணு இந்த மாரி பண்ணு இப்ப எனக்கு ரெண்டு பேருக்கு சமைக்கணுனா அந்த மாரி வீடியோலா கெடைக்காதா நம்ளுக்கு ஏத்த மாரி கெடைக்காது அதுக்கூ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஈஸி ஆயிருச்சு என்னன்னா நம்ப இந்த ஏ ஐ வந்துருச்சுல சாட் ஜீ பி டி ஆ பர்ப்ளக்சிட்டி இது மாரி நெறைய ஏ ஐ விஷ்யங்கள் வந்திருக்கு அது கிட்ட நம்ம சொன்னாலே போது எனக்கு ரெண்டு பேருக்கு நா சமைக்கணு என்னனென்ன தேவ அப்டின்னு சொல்லி போட்டாலே அதே எல்லாமே கா எல்லாத்தையு கா காமிக்குது எல்லாத்தையு வந்து அதையே சொல்லிடுது ஆ இந்த மாரி ஆ இப்டி பண்ணு இவ்ளோ தண்ணி வேணு இவ்ளோ ஆ சோறு வேணு இது இதுன்னு எல்லா தெளிவா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கத்து குடுக்குது அது ரொம் போ யூசா இருக்கு சமைக்கிறதுக்கே
ஆமா தோழர் இப்ப கையடக்க கடவுள் மாரி ஆயிருச்சு தோழர் மொபைல் ஃபோன் பாத்தீங்கன்னா கையடக்க கடவுள் மாரி ஆயிடுச்சி ஆமா வீட்லயே இருந்து வேலை செய்றதாகட்டூ இங்க எல் எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா அதுதான தேட்றோ ஃபோன தான டக்குன்னு எடுக்குறோ காலைல தூங்கி ஃபோன எடுக்குறோ நம்ம வேற எவ்ளோ விஷ் யோ நமக்கு தெரிஞ்சுக்குறோ இல்லயா ஆமா கையடக்க கடவுள் மாரி ஆயிடுச்சு இது கட ஆமா தோழர் ஆமாங்க எல்லா நெறைய விஷ்யங்கள் தெரிஞ்சுக்குறோ அதுலயே ஒர்க் கூட நம்ப
ஆமா இப்ப ஆமா இப்ப பாருங்க நம்ம வீட்லயே இருக்கோ இந்த நேரத்துல யாரு வேல செய்வாங்க சொல்லுங்க நம்ம தொலைபேசி மூலியமா தா நம்ம வேல செஞ்சுக்கிறோ பல விஷயங்கள் நம்ம கத்துக்குறோ நீங்க சொன்ன மாரி தா நா நாலா தூங்கி எந்திச்ச ஒடனே நா என்ன பண்ணுவேன்னா தொலைபேசிதா எடுப்ப அத எடுத்துதா வந்து அதுல பேய்ட்டு ஆ எதாச்சு மெசேஜ் வந்திரு வந்திருக்கா யாராச்சு வந்து எனக்கு ஃபோன் பண்ணிருக்காங்களா அ என் அப்புற வந்து என்னாச்சிங் தலைப்பு செய்தி அந்த காலத்துலல்லா எப்டி பாத்தீனா ஆறு மணிக்கு எந்திச்சு ஒட
ஆமா தொழ அந்த காலத்துல பாத் திங்கன்னா லெட்டர் மூலியமா தா எல்லாமே எழுத்து வடிவமா தா போய் தபால் மூலி த்தியமா தா போய் சேர்ந்துது அது போய் சே சேர்றதுக்கே மூணு நாள் ஆகு தோழர் ஒரு லெட்டர் வந்து பக்கத்து ஊருக்கு போனு அப்பன்னா அதுவே மூணு நாள் ஆகு நம்ம செய்தி எதுவுமே பகிர்ந்துக்கவே முடியாது எந்த செய்தியுமே உடனுக்குட நம்ம பகிர்ந்துக்கவே முடியாது ஆ அந்த லெட்டர் போய் சேந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீட்ல ஒரு இறப்பு செய்திய சொல்ணு அப்டின்னா இந்த லெட்டர் போய் சேர்றதுக்குள்ள இங்க எல்லாமே முடிச்சிரு தடை தோழர்
கண்டிப்
ஆமா தோழ அந்த மாரிலா ரொம்ப கஷ்ட தோழ முன்னாடியல்லா பாத்தீங்கன்னா டெலிபோன் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங் வீட்ல மட்டுந்தா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா எல்லார் கையிலயுமே இருக்கு சின்ன கொழந்தைகலேந்து சின்ன கொழந்தைகலிந்து எல்லார் கையிலயுமே டெலிபோன் இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ம் இது எப்போ இந்த இந்த மாரி விஷய எப்ப தெரியுமா இத ஆச்சு இந்த கொரோனா கால வந்துச்சு பாத்தீங்கனா
ஆமா தோழர்
வந்து எல்லாத்துக்கு இந்த மாரி தொலைபேசி முக்கியோ என்ன படிப்பு எல்லாமே தொலைபேசியில வந்துருச்சு அதனால எல்லா மக் இத்தன வந்து அ அந்த அடிக் சொல்லுவாங்கள ஆங்கிலத்துல வந்து அடிக்ட் ஆயிட்டாங்க தொலைபேசியில இப்ப நானா வந்து தொலைபேசி எல்லா இல்லாம வந்து இருக்கவே மாட்டாங்க அந்த மாரி நா ஒரு நபர ஆயிட்டே நான் மட்டு கெடையாது
ஆமா எல்லாருமே அப்டிதா தோழர் அடிமை ஆயிட்டோ தொலைபேசிக்கு ரொம்ப அடிமைய ஆயிட்டோ ஏனா எவ்ளோ நல்ல விஷயங்கள் அதுல தெரிஞ்சுக்கிறோ அது மாரி சில கெட்ட விஷ்யங்களு இருக்கு ம் கொழந்தைங்க அது வந்து தெரிஞ்சக்காம இருக்கணுங்கறதுக்காக அதுல நறைய அ பேரண்ட்ஸ் லாக்கல்லா இருக்கு அதெல்லா கூட கரெக்ட் பண்ணி வெக்கணு தோழர்
ஆமாமா
ஆமா தோழர் கொழந்தைங்க தொலை பேசி யூசும்போ யூஸ் பண்ணு போது பெற்றோர்கள் வந்து கவனிக்கணு தோழர்
கவனிக்கணு ஆனா இப்ப நீங்களே சொல்லுங்க ஆ அவங்க யூஸ் பண்றாங்க நாம நம்மளுக்கு இப்ப நே நேரமே கெடைக்கல யூஸ் பண்றதுக்கு நாமளே எப்பாச்சு தா யூஸ் பண்றோ அவங்களுக்கு அது பாத்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சில பேர் பல பேர் வந்து விட்டுறாங்க அத விடக்கூடாது
ஆமா தோழர் கொழந்தைங்கள கண்காணிக்கணு ஏனா கொழந்தைங்க வந்து சிறு வயத்திலிருந்தே அதுங்களோட நல்ல குணங்களாகட்டு கெட்ட குணங்களாகட்டு வளருது ம் ப்பே பெற்றோர்கள பாத்துதா நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் எல்லாமே வளருது ஒரு கொழந்த வந்து தப் புணு பாத்தீங்கன்னா அது சுயநினைவோட பண்றது இல்ல யாரோ செஞ்சது பாத்துட்டுதா அது தப்புபண்ணு அத பாத்தீங்கன்னா நம்ம கரெட் பண்ணிக்கணு கொழந்தைய நல்ல முறையில வள வளத்தி இந்த நாட்டுக்கு நல்ல முறை ல்ல ஒரு கொழந்தைய ஒரு இளைஞர குடுக்கணு தோழர்
கண்டிப்பா கண்டிப்பா அருமையா ஒன்னு சொன்னீங்க ஆமா அதே மாரிதா நம்ம புள்ளைய நம்ப ஒழகு நேரு வழியில கொண்டு வராட்டி வேற யாரு கொண்டு வருவாங்க சொல்லுங்க நாமளே வந்து பல பேர்ல்லா இருப்பாங்க புள்ளைய வந்து தண்ணி தெளிச்சி விட்ருவாங்க என்னாச்சு பண்ட்டு போ ஆ எனக்கு என்னா அப்டின் சொல்லி விட்றவங்க புள்ளைங்க தா வந்து ஆ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு நல்ல வேல கெடைக்காது சொல்றது கேக்க மாட்டாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு விஷ்யத்த இந்த மெரி விஷ்யகள்ல்லா அவங்க பண்ணுவாங்க நீங்க எப்பிடி உங்க புள்ளை நீங்ளா வந்து நல் நல்லா பாத்திப்பீங்ளா அ
ஆமா தோழர் என்னோட ஒலகமே என்னோட கொழந்தைங்க மட்டுந்தா என்னோட ரெண்டு கொழந்தய மட் என்னோட ஒலகமே
ம் ஆண் கொழந்த ரெண்டுமே
ரெண்டுமே ஒரு பெண்ணு ஒரு ஆணு கொழந்தகளுக்காக மட்டுந்தா நா இருக்கனே
நல்லா அருமையா ஒரு தாயி எப்டி பேசுவாங்ளோ அதே மாரி நல்லா தெளிவா நீங்க சொல்லுறிங்க தாயோட பாசோ எனக்கு புரியு ஆ அவுங்கல்லா வந் து எப்போமே பசங்கதா ஏனா எங்க அம்மா எப்டி இருக்காங்கன் எனக்கு தெரியு இல்ல ம்
ஆமா எப்பயிமே நா என்னோட கொழந்தங்கள வந்து நா கண்காணிச்சிட்டே இருப்பே எ கொழந்தைக்கி அ தலவலிக்கிதா அத நா பாத்துட்டேருப்பே ஒரு தலவலினா கூட யோஸ்னையாவே இருக்கு என்னா பாவோ போயி ஸ்கூல்ல என்னா பண் றாளோ தெரியிலியே தல வலிக்கிதுனு சொன்னாலே என்ன பண்றாளோ தெரிலியே அந்த மாரி யோஸ்னையாவே இருக்கு திரும்ப வீட்டுக்கு வர்ற வரக்கிமே
ஆமாமா ஒரு தாயி ஒரு தாயோட வலி உங்களுக்கு தா தெரியு தாயிக்கு தா தெரியுன்டு சொல்லுவாங்க ஆ உங்கள் நீங்க நல்லா பாத்துக்கறீங்க உங்க புள்ளியோ இதேமேரி எல்லாரு இருக்குணு அ நல்லா ஒரு வாழ்க்கைய உங்கள் உங்க புள்ளைங்க எல்லா வந்து ஆ நல்ல வாழ்க்கைல இருக்கணு அவ வந்து
ஆமா தோழர் என்னோட ஏய்மே வந்து ப சங்கள நல்லபடியா படிக்க வச்சி அதுங்க நல்ல நெலமைய கொண்டு வரணுங்குறது மட்டுந்தா என்னோட ஏய்மே எ வாழ்க் கையோட ஏய்மே அது மட்டுந்தா
கண்டிப்பா கண்டிப்பா நல்லா ஒரு அ நல்லா பேஸ்றீங்க நீங்க நானு நல்லா பேஸ்னோ பல விஷ்யங்கள் நம்ம வந்து பே பேசிகிட்டோ இந்த பத்து நிம்ஷத்துல ஆஹ் ஒங்கள்ட்ட பேஸ்னது ரொம்ப நல்லா இருந்ச்சுங்க ஆஹ் அப்றோ வந்து ஹ மேடம் இல்லிங் மேடம் நேரம் மேடம் இல்லிங்க மேடம் கொஞ்சோ கொ கொறைவா இருக்கர்னால நம்ம வந்து முடிச்சி அவனோ அடுத்த இதுல நம்ம வந்
அடுத்த அழைப்புல நம்ம நெறைய விஷயங்கள பகிர்ந்துக்களா தோழர்
கண்டிப்பா கண்டிப்பா உம்